வணக்க தோழி அ வணக்கோ வணக்கோம். சாப்டீங்ளா எப்டி இருக்கீங்க.
நல்லாருக்கே நீங்க ந
உங்க புள்ளைங்க அ நல்லாருக்கே வீட்டுக்காரு மாமியாரு மாமனாரு எல்லாரு சௌரியமா.
எல்லாரு நல்லா இருக்காங்க உங்க வீட்ல.
எங்க வீட்ல எல்லாருமே நல்லா இருக்காங்க அருமையா இருக்கறாங்க ரொம்ப அருமையா இருக்காங்க.
ஓ சந்தோஷோ சந்தோஷோ
அப்றோ தோழி சொல்லுங்க பரவால எதுனாலு பேசலா. நாங்களா இன்னக்கு என்ன பண்ணோ எங்க அக்கா தங்கச் ச்சி எல்லாரு சேந்து ஜாலியா போறது அப்டியே எங்கேனாலு ஊருக் க்குனாலு சேந்து போவோங்க கார்ல போவோ
ஓ
என்ன காலைல கெளம்புனோனு வச்சுக்கோங்களே அப்டியே போயிட்டே இருப்போ கொஞ்ச தூரோ போ போனோனே என்ன பண்றது டீ கடைய பாத்துருவோ பாத்துட்டு ஒடனே எறங்கி போயி டீ அவங்கவுங்களுக் என்ன ஸ்நாக்ஸ் புடிச்சுருக்குதோ அத வாங்கி சாப்ட்டுட்டு அப்டியே கொஞ்ச நேர டைம் ஓட்றது அப்புற அங்க இருந்து அப்டியே போவோ கொஞ்ச தூர போனோனே என்ன பண்ணுவோ பசி எடுத்துரு இதுக்கு ஆறுமணி நான் திருப்பி சொல்றது எட் ட்டு மணி அப்ப பாத்தீங்கன்னா டிஃபன் கட்டிட்டு போய்றது
ம்
இட்லி கார சட்னி ஆளுக்கு ஒரு பொட் னோ மாரி வச்சுக்கிறது அத என்ன பண்ணுவோ ம் ஆமா அந் ஏனா அந்த மொதல்ல எடுத்துல்லா வச்சுக்கிட்லா குடுக்கலான் யாருக் புடிக்காது இந்த நேர சிரிப்பலா வச்சுக்ககூடாது தோழி. அவுங்கவுங்ளுக் பொட்ணத்த குடுத்தரணு அ அந்த எ பொண்ணு வந்து இந்த கொழம்பு ஊத்தறதுக்னு இந்த கவர்ரெல்லா குடுத்ருக்குது. அதுல சட்னிய ஊத்திக்கிறது அந்த டிஸ்டர்ப் நம்ம வச்சுக்க கூடாது. இந்தா அவுங்கவுங்ளுக் ஊத்திக்கோங்க. அ அப்டின் சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு ஒரு ஓர பரமா போய் ரோட்டோரமா நின்னு ஹாயா சாப் ட்டுகிட்டு ஜாலியா எல்லா சிரிச்சு பேசிட்டு சாப்ட்டுட்டு இருப்போ அ அப்புற ஆமா அதுல அக்கா வீட்டுக்காரு அக்கா பையே எல்லாருந்தா இருப்பாங்க அதுக்குள்ளார எல்லா ஒக்காந்துட் வேமா பேசிட்டு சாப்டுவோ ஆமா ஆமா எல்லா ஒரு விசேஷனா எல்லா கெளம்பிறது எதுக்குமே அங்க இருந்து அப்டியே போறோனு வச்சுக்கோங்க மதியான மட்டு என்ன பண்ணுவோ யானா யா நம்மளுக்கு அங்க ஒரு வேல இருக்கும்ல மதியான அ என்ன வேலயா போறோமோ அந்த வேலய முடிச்சுட்டு இப்ப அங்கயே சாப்புறது அந்த எடத்துலயே அ சாப்ட்டுட்டு
ம்
நேரா அந்த வீட்ல கொஞ்ச ரெஸ்ட் எடுக்க எடங் கொடுத்தாங்னா போய் தூ தூங்கிறது ஒரு மண் நேரமாவது ஏனா டிரேவல் பண்ணிருக்கோம்ல ஒரு மந்நேரமா தூங்குறது இல்லனா அப்டியே ஒக்காந்து அப்டியே டைம் ஓட்றது
ம்
அப்புறோ ஒரு மூணு நாலு மணிக்கு அந்த வீட்ல இருந்தே சொல்லிட்டு டீ குடுத்தாங்கன்னா குடிச்சிட்டு கெளம்புவோ இல்லேனா நடய கட்டுன் சொல்லிட்டு அப்டியே கெளம்பி அ திருப்பி வருவோ அந்த ரோட்டு ஓரத்துல இருக்க டீ கடைல குடிச்சா நல்லா இருக்குது
ஆமா அது நல்லாருக்கு ஒ அ மா எங்கயாவது போம்போது ஃபேமிலியோட எறங்கி அந்த டீ ல்லா நிப்பாட்டி கூட கண்டிப்பா சந்தோஷ நம்ம ஊர்ல போய் டீ கடைல நின்னு நம்ம குடிக்க முடியாது அவங்கவுங்க இருக் க்குற ஊர்ல வந்து போய் நம்ம போய் டீக் கடைல நின்னு
கரெக்ட்டு கரெக்ட்டு தா ஆமாமா
எங்கயாவது போகும்போது வரும்போதுதா இந்த இதல்லா நம்ம அனுபவிச்சிக்க முடியு ம்
அப்ப பாத்தீங்கன்னா ஒரு மெலோடியான சாங்க போட சொ ல்றது தூக்கம் வரும் போது மெலோடி சாங்கு நம்ம பிரிஸ்கா இருந்தம்னா குத்து டான்ஸ வையிடான்னு சொல்லிட்டு குத்து டான்ஸ வச் ச்சு ஆடாடுன்னு ஆடிக்கிட்டு ஜிங்கு ஜிங்குனு போவோ அது ஒரு ஜாலியா இருக்கு இந்த ஊரு கத ஒலகத்து கத பேசலா டைம் குடு வச்சுக்கறதில்ல அந்த எடத்துலலா வந்து ஜாலியா இருக்க நேரோ
ஆமா அந்ததுதா நல்லது நம்ம மத்தவுங்க இத பேசாம இருக்கிற வரைக்கும் தா நல்லது ம்
பேசகூடாது அதுக்குனே பாட்ட வச்சுடு அப்டின் சொல்ட்டு பாட்ட வச்சு ட்டு ஜாலியா அந்த கவனனோ வந்து அந்த குத்து டேன்ஸ்லதா இருக்குணு அ அதனால அதுல ஒரு ஜாலியா டைம்ம ஓட்றது அப்படியே போவோ திருப்பி திருப்பி போனா அ அதுதா சாய்ந்தர டீ காஃபிலா குடிச்சுட்டோமே அப்படியே வந்தனா நைட் ஆயிரு ஒம்போது மணி சேர்னு திருப்பி ஒரு ஹோட்டலுக்கு போய்ட்டு சாப்பறது என்ன சாப்ட்டுட்டு சி உடனேல்லா வீட்டுக்கு போ மாட்டோ திருப்பி அப்டியே அக்கா வீடு தங்கச்சி வீடுன்னு இப்டியே மாறி மாறி ஒவ்வொரு வீட்லயு காமன் நேரோ அர மண் நேரோ ஓட்டிட்டு
அ அ அ அ
அப்டியே டைம இது பண்றது
ஓ எல்லாத்தையு போர நேரோம்லா யூஸ் பண்ணிக்கிறது
ஆமாம்மா இப்டிதா நாங்க ஒவ்வொரு தடவையு அதாவது வேளாங்கண்ணி போயிருந்தோ பழனி போயிருந்தோ
ம்
திருநெல்வேலி போயிருந்தோ அரியலூர் போவோ எந்த ஊருக்கு போனாலு மே இப்பிடிதா நடக்கு எங்க உ வீட்டுக் கத
ஓ செரி செரி செரி ஆனா அது ஒரு சந்தோஷந் தானே ஜாலியா போயிட்டு ஜாலியா ம்
புள்ளைங்க வந்தா அவுங்கள வச்சுக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு அப்டியே போய் சுத்தி காமிச்சுட்டு வரணு அ அது ஒரு ஆச இருக்கு அப்றோ இந்த என்னோட நண்பர்கள்லலளோட ல்லா நா போயிருக்கே தோழி நெறையா கொஞ்ச நஞ்சோ இல்ல நெறையா பாண்டிச்சேரி லாம் போம்போது பாத்தீங்கன்னா பஸ்ஸு கிட்டத்தட்ட இருவ த்தஞ்சு முப்பது பேர் இருக்கு தோழி அதெல்லா ஆ ஆமா பஸ்ஸு தா அதாது து இந்த மெலோடி சாங்குக்கே வேலயே இல்லத் தோழி ஃபுல்லா குத்து டான்ஸ் தா அதாது எந்தந் த புள்ளைங்கலா ஆடாதுனு நெனச் சோமோ அதோட ஆ அவுங்களோடத வந்து அங்கதா பாக்க தோணுச்சு ஏ அப்பா இவ இப்டி ஆடுவாளா அப்டின்ட்டு எல்லா பார்த்தா ரெண்டு புள்ளைங்க மூணு புள்ளைங்க பெத்த மாரி இருக்காது இப்பத்தா நம்ம அந்த ஸ்கூல்ல படி ச்சட்டு டூர் வந்திருக்குறோவுங்க மாரி ரொம்ப ரொம்ப ஜாலியா ருக்
ஆ அது ஏனா ஃப்ரெண்ட்ஸோட இருக்கு போது கண்டிப்பா அந்த ஃபீல் வந்து ரு அப்பதா நம்ம படிச்சுட்டு ருக்க மாரியே அந்த ஒரு இதுவா வந்துரு ம்
பசனுங்கல்லா என்ன பண்ணாங்க அவுங்கல்லா வந்து இந்த அ காணாங்கெழுத்தி மீனு வாங் கியே அந்த பாட்டுக்கெல்லா வந்தா ரொம்ப அழகா ஆடுவாங்க அவுங்களுக்கு வந்து அதாவது கிட்டத்தட்ட எல்லாமே நாபத் தி அஞ்சுல அப்டி போயிட்டு இருந்துச்சு இப்ப அந்த ஏஜே மறந்துட்டாங்க பாத்துக்கோங்க ஆமா மறந்துட் டு எல்லா செமடான்ஸு எங்களுக்கு நாங்க எங்க போயிட்டு ருக்கோனே தெரியாது
ஓ
அவ்ளோ ஒரு ஃபன் பண்ணிக்கிட்டு அப்டி போனோ நாங்க அப்பறோ போயிட்டு நேரா பீச்சுக்கு போயிட்டு அங்க அந்த பாண்டிச்சேரி பேச் பீச்சுக்கு போனோ
ஓ ஸ்சேர் ஓ பாண்டிச்சேரிக்கு விசேஷச செக் கா இல்ல ஃபிரெண்ஸோட சும்மா சுத்தி பாக்கலா ஓ ஓ ஸ்சேரி ஸ்
பீச்சுக்கு போயிட்டு எங்களுக்கெல்லா ரூம் அரேஞ்ச் பண்ணி குடுத்துருந்தாங்க
சேரி சேரி ஆ
அ எல்லாம் பேய் ரூம்ல பேய் எல்லா அ ட்ரெஸ் சேஞ்செலா பண்ணிகிட்டு திருப்பி அங்க ஒரு குளியல் போடணுமே இங்கேதா மண்ணாரு குல கடல்ல ஆமா அங்க பேய்ட்டு ப்டி இப்டி ஒரு குளியல் போட்டு அங்க இருந்து பிரஷ்ஷப் ஆயி மண்டபத்துக்கு நேரா போகுணு அங்க போனோனே ரிசப்ஷன் காலேல கல்யாணம் முடிஞ்சிருச்சு நாங்க போனப்போ ரிசப்ஷன்
ஓ ஓகே ஓகே ஆ ஆ
மயா ட்ரெஸ் பண்ணிட்டு அப்டி போயிட்டு ஈவினிங் போனோனே ல்லா பிரியாணி தா அவ்ங்க முஸ் லிம் அது பிரியாணி தா அந்த நேர்த்துல சாப்புட முல இருந்தா போய்ட்டோமே இருக்குறத சாப்ட்டுதானே ஆகுணு அப்புன்னு எல்லா சாப்ட்டுட்டு கொஞ்ச நேர வந்துட்டு திரும்பி பஸ்ஸு எடு எப்ப ஒரு பதுனோரு மணிக்கு எடுத்தாங்க
ஓ செரி செரி செரி
திருப்பி அங்க இருந்து நேரா புடிச்சு தொழுதூர்ன்னு இருக்கு பாருங்க அந்த விழுப்புரத்துக்கிட்ட அங்க வந்து ஒன்ற மணி டீ குடிக்கிறது எல்லா பாத்ரூம் போறவ்ங்க பாத்ரூம் போகணு அவுளோ சேஃபா பாத்துக்கிட்டாங்க எங்கள உள்ளாரு ம் ஆமா டீ குடிக்கிறவ்ங்க டீ குடிஸ்ட்டு பாத்ரூம் போறவ்ங்க பா பேய்ட்டு வாங்க அப்டின் சொல்லிட்டு எல்லா வந்து அ பேய்ட்டு வந்தோ அப்பறோ மூணு மணி க்கிதா வந்து நம்ம ச ன இங்க பஸ்ஸ்டாண்ட்ல வந்து எறங்குனோ எறங்குனோனே அவ்ங்கவுங்க வீட்ல இருந்து ஆள் வந்தா மட்டுந்தா அனுப்புவாங்க
ஓ பரவால்ல
ம் தனியாலா போ உட மாட்டாங்க உங்க வீட்ல இர்ந்து ஆள் வந்துருக்கா
ஆ
அப்டின் சொல்லி உடுவாங்க அப்ப பையன் ம் பையன் கூ டர்ந்தா வந்து கூட்டிட்டு போய்ட்டு இதா இருந்துச்சு நல்லா இருந்தது
ஆ
அது மாரி பிளாக் தண்ட்ரு போனோ தோழி அது பாத்தீங்னா விடிய ஆமா விடிய காலேல ஆ ஒரு ந நாலு மணி ஆன மாருதா இருக்கு நாலு மணிக்கு பஸ் ஏறி அதே பஸ்ஸு மாரிதாம்பா எதா இருந்தாலு பஸ்ஸு தா
ஆமா இத்தன பேர் போணுல இருவது இருவத்தஞ்சு பேரு கிட்ட போணுனா அ அ அ
தன்ட்ரூக்கு காலேல ஏறி மேட்டுபாளையத்துல பேய் எறங்கி எல்லா ஃப்ரெஷ் அப் ஆயி ஒரு குளியல போட்டு அதுக்கப்புறோ எல்லாருமே அங்கந் து குளிக்கெல அஹஹா குளிக்கலா இல்ல ப்ரஷு ப்ரஷ் பண்ணிட்டு ஆ பாத்ரூம் போறவ்ங்க போ சொல்லிட்டு போய் ஹோட்டல்ல போய் எல்லா சாப்புட வச்ட்டாங்க நாங்களா ஒருபா கூட எங்ள செலவ் பண்ண உட மாட்டாங்க நல்ல ஃபிரண்ஸ்ஸு இ்ப்பய யாரு க்கு என்ன புடிச்சிருக்கோ இட்லியா இட்லி பூரியா பூரி என்ன வேணாலு சாப்ட்டுகோங்க அப்டின்டாங்க ம் நாங்க எல்லாமே புடிச்ச மாரி எல்லா சாப்ட்டுட்டு அங்க இருந் து பிளாக தன்டர்க்கு நேரா போய்ட்டா கரெக்ட்டா அவேன் வந்து ஒம்போது பத்து மணிக்குதா ஓப்பன் பண்ணாங்க பத்து மணிக்குலா பேய் எறங்கியாச்சி எறங்கி அது ஃபுல்லாவே வெளாட்டுதா எல்லா அதாவ்து வய்சாய்ர்ச்சிங்கிற அந்த இதே கெடையாது